ரொம்ப சுமாரான
நானும் சும்மாதா நண்பா இருக்க சாப்புடாசுங்களா நண்பா
சாப்ட்ட நண்பா நீங்க சாப்பிடீங்களா என்ன சாப்டீங்க
ஹலோ நண்பா
என்ன நண்பா சாப்ட்டீங்க என்ன சாப்ட்டீங்கனு கேட்ட நண்பா கேக்குதுங்களா
ஹலோ நண்பா
நன்பா என்ன சாப் டீங்கனு கேட்ட நண்பா கேக்குதுங்களா
ஆ தோச நண்பா தோச தேங்கா சட்னி நண்பா நீங்க என்ன நண்பா சாப்டீங்க
ஆ இது உப்மாவும் கலச்சு சாப்பாடு சாப்ப நண்பா வீட்ல எல்லாம் என்ன பண்றாங்க
ஆ ஓகேங்க நண்பா வெளிய எங்கேயு போலீங்களா நண்பா
எங்கியு போலங்க நண்பா அங்க எலாம் வீட்லலாம் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க நண்பா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா நண்பா
எல்லாரும் நல்லா இருக்காங்க நண்பா நீங்க வெளிய எங்கியு
நான் எங்கியு போலயே நண்பா மழை வேற ரெண்டு நாளா பேஞ்சிட்டு இருக்குங்க நண்பா இங்கேயு வெளியவும் போ முடில்லைங்க நண்பா நீங்க எங்கயு போலீங்களா
ஆ போலைங் நண்பா இப்பதான் வெளியே விட் வேலைக்கு போயிட்டு வந்தங்க நண்பா நாளைக்குதா நண்பா லீவு நாளைக்குதா போனும் நண்பா
இவ்ளோ நேரம் ஆயி ஏன் நண்பா பக்கமா நண்பா வேல கொஞ்சம் லாங்க நண்பா
கொஞ்சம் தூர தான் நண்பா போயிட்டு வரப்ப கொஞ்சம் போறப்ப ஒரு மணி ஆகிடும் நண்பா வரப்ப ஒரு மணி நேரம் ஆயிரும் நண்பா அங்க வேலை பாத்தீங்கன்னா பத்து மணி நேரம் நண்பா பன்னெண்டு மணி நேரம் போயிரும் நண்பா அங்கேயே உங்க வேலை நண்பா நீங்க தொழில் பண்றீங்களா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா
இல்லைங்க நண்பா நான் தொழில்தான் நண்பா பண்லாம்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வாரமா வேலையை விட்டுட்ட உட்காந்துட்டு இருக்கேன் நண்பா மாடு வாங்கி பண்ண மாதிரி வைக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன் நண்பா
நல்லது நண்பா பெரிய இது தொழில் தான் நண்பா ஏன் நண்பா பண்ணலாம்னு இருக்கீங்களா பண்ண போறீங்களா
என்னங்க நண்பா
பண்ணே வைக்கறேன்னு சொன்னீங்களயே பண்ண போற பண்ண வைக்க போறீங்களா இல்ல பா இனிமலதான் அத அத பத்தி யோசிக்க போறீங்களா
பண்ண ஆரம்பிக்க போறன் நண்பா
அதான் நண்பா எப் எப்ப ஆரம்பிப்பீங்கன்னு கேக்குறேன் நண்பா
நண்பா ஒரு வாரத்துல நான் ஆரம்பிச்சுருவன் நண்பா அடுத்த வாரத் வாங்கறப்ப எல்லா ப்ரோசெஸ் முடிஞச்சிட நண்பா
நல்லது நல்லது நண்பா கூடிய சீக்கிரம் பண்ணைய ஆரம்பிச்ச ருங்க நீங்களும் ஒரு வெற்றியாளர் வாங்க
ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நன்றி நண்பா நீங்க எதுவும் பண்ணலயா நண்பா இது மாதிரி தொழில்லான்
நானும் தொழில் தாங்க பண்ணலாம் தாங்க யோ யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கும் நானும் தம்பி தாங்க சேர்ந்து பண்ணலான் இருக்கோம் ரெண்டு பேத்துக்கு தான் தொழில் தான் ஆஹ் யோசிச்சு வச்சாச்சுங்க ஒண்ணு மாட்டு பண்ண போடுறதுங்க இன்னொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி வாங்கி விற்கறக்குதான் வளர்த்து விக்கறக்குன்ன ஒரு பிளான் இருக்குதுங்க அதுக்கு தாங்க நான் முயற் பண்ணிட்டு இருக்கோம்
சூப்பர் நண்பா நீங்க பாத்தீங்கன்னு வெய்ங்க நீங்க எடம் வந்து இருந்து நீங்க காடு தோப்பு அது மாதிரி இருந்துச்சின்னா நீங்க பாத்தீங்கன்னா பண்ண மாதிர நீங்க ட்ரை பண்ணலாம் எடம் இல்லையா உங்களுக்கு அளவுதா எடம் இருக்குங்களா சென்ட் கணக்குல தாய் இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி வாங்கி பேஜ் வைஸா அனுப் சொல்லுங்க நீங்க பேட்ச் வைஃப் அனுப் உங்களுக் நீங்க வெச்சுக்கலாம் ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் கேப்ல நீங்க எப்படி வேணா நீங்க எப்படி வேணா வச்சு பேட்ச் பேட்ச்சா நீங்க விக்கலாங்க உங்க சாய்ஸ் தான் அது
நீங்க அப்படி சொல்றீங்கள நண்பா செரி செரி நண்பா கண்டிப்பா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏட வசதி கொஞ்சம் கம்மியாதாங்க நண் செரிங் நண்பா
எவ்ளவு நண்பா இருக்கும்
அஹ் இடம்ன்னு பாத்தீங்கன்னா எப்ப நாங்க இருக்கிறது ரெண்டு செண்டல இருக்கங்க நண்பா பின்னாடி இருக்கது ஒரு ரெண்டு ரெண்டு சதுரடிங்க ச்ச ரெண்டு செண்டுங்க
ஓகே நண்பா அது போதும் நண்பா நீங்க ம்ம் சொல்லுங்க நண்பா இல்ல நண்பா அதுலயே பாத்தீங்கன்னா
இருந்தாலு நண்பா பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங் நண்பா இப்ப எட வசதிங்குறது இருந்தாலுமே இப்ப ஆறு கண்ணுக்குட்டி வந்து நீங்க அந்த ரெண்டு செண்டு எடத்துல நீங்க போட்டீங்கன்னா அது வந்து கண்ணுக்குட்டியா இருக்குற வரைக்கும் அந்த எடம் போதுங்க அதே வந்து ஒரு ஒ ஒரு ஒரு வருஷம் ஒன்னேகால் வருஷத்துல பெருசாயிருங்க அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாட்டுக்கு அந்த எடம் பத்தாதுங்க அதுல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வசதியும் வேணும்லங்க
கரெக்ட்டு தாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவ்ளோ பண்ண வேணாங்க இங்க ஒரு ஒரு நிமிசம் இருங்க நீங்க மூணு மாடு வாங்குங்க மூணு மாடு வாங்குனாலே போதும்லங்க
மூணு மாடு செரிங்க ஒரு மாட்டுக்கு நீங்க பத்தாயிரம் பதினஞ்சு ஒரு மாட்டுக்கே நீங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபா நீங்க நீங்க லாபமே எடுத்தாலும் அதுல மூண் ரூபா நாலு ரூபா போயிருங்க ஏ மூணு ரூவா நாலு ரூபா போயிருச்சுனா எப்டிங்க அது அண்ணன் அண்ண தம்பி ஆப்ரோ வீட்ல அப்பா யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மூணு மூணு பங்கா பிரிக்கும்போது பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரூபா வெச்சுங் என்னங்க பண்ண முடியும் அதான் பண்றது நம்ம பண் இல்லங் இல்லங்க நீங்க சொல்றது என்னதான் ஆரம்பமிச்சாலுமே தொழில் தாங்க நான் அதுக்கு குற சொல்லங்க லாபம்ன்னு ஒன்னு பெருசா வந்தா சொல்லுங்க சொல்லுங்க
இல்லலங்க நீங்க பண்றது தெளிவா பண்ணலாங்க இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல கைல கொஞ்சொ காசு இருந்துச்சிங்களா ஒரு இப்ப நல்ல ஒரு எடத்த பாத்து நீங்க பாத்தீங்கன்னா போக்கியத்துக்கு அப்டி இல்லாட்டி லீசுக்கு எடுங்க
செரிங்க
அது குத்தகைக்கி மாரி எடுத்தீங்கன்னு வைங்க நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நீங்க நீங்க சொன்ன மாரி பேட்ச் வைஸ்சா ஒரு பதினஞ்சு இதுவா கண்ணுக்குட்டி வாங்கனீங்கன்னா கரெக்டா இருக்கு ஒரு அஞ்சு ஒரு பேட்ச் ஒரு மூணு மாசத்துக்கு அப்பறோ ஒரு அஞ்சு ஒரு மூணு மாசத்துக்கு இருக்குற அஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா பதினஞ்சுயாடுச்சிங்களா எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு எடுதுங்கன்னு வைங்க உங்களுக்கு எக்ஸ்ரா இருவது கண்ணுகுட்டி இருந்தாப் பொ போதுங்க
ஆ அதுதாங்க அதுதாங்க அதுதா அந்த மாரிதா ஃப்ளான் புரியலங்க ஒரு ஒரு கண்ணுக் குட்டி அஞ்சு ரூவாய்ங்களா
பத்து ரூவான்னா எவ்ளோ ஆச்சுங்க ரெண்டு லட்சோ ஆகளைங்ளா ரெண்டு லட்ச ரூவா இருந்தா போதுங்க எடத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூவா ஒரு மூணு லட்ச ரூவா குடுங்க
எடத்துக்கு மூணு லட்ச ரூவா எப்டிங்க எடம்லா அவ்ளோ கம்மியாலா
இல்லைங்க போகித்து போக்கித்துக்கு புரியுங்க நீங்க பாத்தீங்கன்னா சும்மா எம்டி லாண்ட போகேத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கைக்கு வந்துரு நீங்க பாத்தீங்கன்னா லீஸுக்கு எடுக்கு மாரி இருந்தா ஒன்னு ஒன்ற கூட எம்டி லாண்ட்ல என்ன சும்மா எம்டி லாண்ட்ல எவ்ளோ கேக்க போறாங்க
எம்டி லேண்ட சரிதாங்க ஆனா எம்டி லேண்ட மட்டும் வச்சி என்னங்க பண்ண முடியும் தண்ணி வசதி வேணுமுலங்க
தண்ணி வசதி வேணுங்க நீங்க தண்ணி வக்கே நீங்க வாங்கி ஊத்திக்க வேண்டியதாங்க கண்ணுக்குட்டிக்கு எவ்ளோங்க இழுக்க போது ஒன் இயர்க்கு நீங்க பாத்தீங்கன்னாலு ஒரு ஐநூறு ரூவாய்க்கு வாங்கி ஒரு மூவாயிர லிட்டரு நாலாயிர லிட்டர் வாங்கி ஊத்தினீங்கன்னாலு எவ்ளோ ஆச்சுங்க ஒரு ஆயிரூவா தாங்க ஆச்சு மூவாயிர லிட்ரு நாலாயிர லிட்ரு வாங்க ஐயாயிர லிட்ருங்க
நீங்க சொன்ன யோசனயு நல்லா தாங்க இருக்குது அத இப்
இங்க பாருங்க ஒரே ஒரு நிம்சோ இருங்க ஐயாயிர ஓ ஐயாயிர லிட்டர் பாத்தீங்கன்னா ஆயிர ரூவா தாங்க நீங்க வாங்கித் தண்ணி வாங்கி ஊத்திட்டு அது உங்களுக்கு காலத்துக்கு கெடக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நான் இத வந்து நா
வாங்குறப்பவே நீங்க பாத்தீங்கன்னா உம் சொல்லுங்க சொல்லுங்க
ச்சிருந்தங்க ஆனா இப்ப இப்ப இந்த நேரத்துல எனக்கு அந்த யோசனைய வந்து பேச்சு பொருள் வரலைங்க இல்லேன முன்னாடியே தா அத பத்தி இருப்பங்க
இல்லேங்க இப்ப நீங்க இன்னொருத்தவங்ககிட்ட நீங்க இத பத்தி டிக்ஸ் டிச்ஸ் பேசுறப்பதா அவுங்களுக்கு அத தெரிஞ்சத பத்தி சொல்றப்பதா உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்குங்க நம்மளுக்குள்ளயே வச்சுருந்தம்னு வைங்க பண்ணலா பண்ணலானேதா இருக்கு ஆனா எறங்க மாட்டோ சில பேர் பாத்தீங்கன்னா நெகட்டிவாவவு பேசுவாங்க எல்லா நம்ம எடுத்துக் கூடாதுங்க யாரு உங்களுக்கு தெரியு தொட்டா ஜெயிச்சிடலான்னு அப்ப நீங்க தொடுங்க இறங்குங்க
இந்த கண்ணுக்குட்டிய வச்சுதா எதோ கண்டிப்பா நாங்க எதோ தொழில் பண்ற மாரிதாங்க இருக்கோ கண்ணுக் கூட்டி வச்சுதாங்க கண்டிப்பா தொழில் பண்ற மாரி இருக் ங்க ஏன்னா அதை பத்த பேசிட்டு இருக்க நானும் தம்பியும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி ஒரு எம்டி லேண்டோ எடத் த்தம் வாங்கி கூட நாங்க தண்ணி ஊத்தி கூட நாங்க கண்டிப்பா அத ஆரம்பிச்சு ஆவுணுங்க ஏன் பெரிய மாடு வாங்கி கர கறகுறதுக்கு பால் கறக்கிறதுக்குங்க இதை வாங்கி கூட நம்ம தொழில் பண்ணிக்கலாங்க ஏன்னா பெரிய தீவனம் போட தேவ இல்லைங்க
ம் ம் நான் ஒரு ந நண்பர் கிட்ட கூட ரீசன்டா ஒரு காலையில ஓட பேசனங்க அவரு சொல்றாரு பாத்தீங்கனா எங்ககிட்ட அஞ்சு மாடு இருக்குங்க அஞ்சு மாடு பாத்தீங்கனா என்ன மாடுன்னு கேட்டுது நாட்டு மாடு ன்டாறுங்க நாட்டுமாடுங்க நாட்டுமாடுங்களா என்ன பால் தருது கேட்டதுக்கு ரெண்டு லிட்டர் ஒன்னே முக்கால் லிட்டர் தான் கொடுக்குதுங்கறாங்க ஒரு நேரத்துக்கு சரி ஒரு ரெண்டு லிட்டர் வச்வோம் ஒரு நாளைக்கே நாலு லிட்டரு தாங்க குடுக்குது அவரும் ப்த்த மேச்சல் மேச்சல் இருக்குங்காட்டி அவருக்கு ஓக்கே மேச்சல் இல்லாதவங்களுக்குல்லா ரொம்ப சிரமங்க வாங்க தீவனச்சு காசு
ங்க தீவனம் தீவனத்துக்கும் காசு இருக்காதுங்க பால் வரகாசும் நிக்காதிங்க எல்லாமே அப்படியே ச்சு வரும் போவும் வரும் போவும் அப்படித்தாங்க இருக்கும் கையில ஒரூபா நிக்காதுங்க லாபம் உன் லாபம் மட்டுமே எடுக்க முடியும் சொல்லவும் முடியாதுங்க ஏ இருந்தாலும் நம்ம அது தகுந்த மாரி
ஆனா அவுங்க இதுலயே லாபம் எடுக்கிறாங் இல் இல் அவரு இதுலயே லாப எடுக்குறேன்னாப் அப்படின்னா அவரு வெளிய வந்து சொசைட்டிக்குள்ள ஊத்துலிங்க அவரு பாத்தீங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஊரு க்ல அப்படி ஊத்திட்டு இருக்குங்காட்டி ஒரு லிட்டர்னாலும் அம்பது ரூவா அவருக்கு பிராஃபிட் கெடைக்குதுங்க அதுல தண்ணி ஊத்துனாருன்னா உங்களுக்கு அதுலயே நூறு ரூவா கெடைக்குங்க
ஆமா ஆமாங்க புரிது புரிதுங்க சொல்றது கரெக்ட் தாங்க
ஆ‌னா அவர் அப் அப்ப‌ அவர் அப்படி பண்ணிட்ருக்காரு ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெச் எப் ஜெஸி ஓகே தாங்க அது கரெக்டா இருக்கும் இப்ப ஞ்சு லிட்டர் கொடுத்துச்சனா உங்களுக்கு வந்து மாஸ் புரொடக்க்ஷன் தானே அதிகமா பால் உற்பத்தி ஆகும்
ஆமாங்க இல்லங்க இப்ப வந்து ரெண்டு மாடு மூணு மாடுனு போகும் போது நம்ம பால் கறந்து ஊத்தி அதுல லாபம் பாக்குறதுனா கொஞ்சம் கஷ்டம்தாங்க வச்சோம்னா பண்ணதாங்க வை வக்கணும் பண்ணை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு ப்பதும் நெனைக்கிற மாதிரி லாபமும் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம்தாங்க வரத வரவு வச்சே நம்ம தீவனம் அது இதுன்னு செலவு பண்ற மாதிரி இருக்குங்க இல்லைன்னா கண்ணுக்குட்டி தாங்க சிறந்த முயற்சி சிறந்த தொழில் சார்பற்ற ஒரு இதுங்க கண்டிப்பா அதுலயே நீங்க நானும் தம்பியும் அததான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க
நீங்க பண்ணீங்கன்னா அடிப்பீங்க அடிச்சு சொல்றேன்ங்க நீங்க ஜெய்ப்பீங்க
கண்டிப்பாங்க இதேதான் நானும் ஒரு ஒரு‌ தொழிலதிபர்கிட்ட பேசுனேங்க அவரும் அதத்தான் சொல்றாருங்க
ஓகே நண்பா நாம பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். மீண் டும்
மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்
உம் வணக்கம்